கால் பண்ண சொல்லிருந்தீங்க
ஆ ஆமா ஃப்ரீயா இருக்கீங்களா என்ன பண்ட்றீங்க
நா இப்பதா வீட்டுல கொஞ்சோ வேல இன்னிக்கு நைட்டு ஷிப்டா இந்த வரோ அதனால கொஞ்ச லேட் ட்டாதா எந்திருச்சா சேரி எப்பிடினாலு இப்ப திருப்பி மதியியானோ தூங்கணு அப்பிடின்றன ப்புறோ சாப்புட்டு கொஞ்சோ ரெஸ் த் எடுத்துட்டு துணில்லா தொவச்சிட்டு இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயானே சொல்லுங்க
இல்ல சும்மாதா கால் பண்ணே சேரி ரொம்ப நாள் ஆச்சு பேசலா அப்பிடின்ட்டு தா ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தே
ஓ சேரி சேரி சேரி
என்ன சாப்ட்டீங்க
நா நேத்து வச்ச குழம்பேதா இருந்துச்சி
ஓகே
அதனால அத வச்சே முடிச்சுட்டே நானு சூடு பண்ணி சாப்பிட்டே இன்னைக்கு நைட்டுக்கு நா எ இனிமே திருப்பியு மதியானோ எந்திரி தூங்கி எந்திரிச்சுட்டு தா செய்யணு நானு
உங்களுக்கு சாப்பிட பிடிக் குமா இல்ல சமைக்க பிடிக்குமா
ரெண்டுமே பிடிக்கு
ரொம்ப புடிச்சது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க
ரொம்ப புடிச்சதுனா சாப்பிட தா
ஆ சாப்பிடதா இப்போ இந்த சாப்பாடு டெய்லி இருந்தாலு நா சாப்பிடுவே அப்டின்னா என்ன சாப்
அதுல என்ன சந்தேகோ பிரியாணி தா
நா நெனைச் சே நீங்க அததா சொல்லுவீங்க அப்டின்னு
அது தெரியலையே அது ஒரு மாரி அது பிரியாணன்றது பாத்தீங்கன்னா ஆ அது ஒன்னு ஸ்பெஷல்லா கெடையாது பிரியாணினா வந்து ஆ நல்லா எப்டி சொல்றது அது ஒரு ருசியான சாப்பாடு அது ஒரு சத்தான சாப் பாடு அப்டிலா எதுமே கெடையாது பிரியாணியுமே கிட்டத்தட் ட ஒரு சாம்பார் சாதோ மாரிதா ஆ நீங்க என்ன சாம்பார் செய்றதுக் க்கே சாம்பார் சாதோ ஆ சாம்பார் சாதோனா எப்டி சொல்றே ஒ சாப்பாடுல சாம்பார் ஊத்தி சாப்பிடுற சொல்லல ஆ பருப்பு சாதோ செய்வாங்கள்ள பிசிபலா பாத் மாரி நா அந்த மாரி நா சொல்றே அது மாரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன ஒரு மினி கொறைஞ்சபட்சோ ஒரு நாலு காயாச்சு போடுவீங்களா கண்டிப்பா உருல கிழங்கு கேரட் ட்டு பீன்ஸு அப்புறோ காலிஃப்ளரு அப்புறோ மீல் மேக்கரு இது போட்டுட்டு நார்மலா என்ன செய்வாங்க வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டு அப்றோ மஞ்சத்தூள் மெளகா தூள் மட்டு போடுவோங்க அப்புறமேட்டு செஞ்சு பருப்பு ஊத்திட்டு தண்ணி கொதிக்க வச்சு சாப்பாடு போட்டதுக்கப்புறோ என்ன பண்ணுவாங்க தனியா மல்லி மெளகு சீரகோ சோம்பு ஆ அப்பறோ பட்ட இத மட்டு கொஞ்ச ஆ கிராம்பு இந்த மாரி போட்டு அரச்சு அத மசாலா வாக்கி அத போட்டுக் கிண்டி எடுத்துருவாங்க இவ்ளோதான பருப்பு சாதம் இதே ஆ சக் சர் தான் பிரியாணிக்கும் அதுல என்ன நாலு காய்கறி போறீங்களா இதுல அந்த நாலு காய்கறிக்கு பதிலா ஒரே ஒரு சிக்கனு அதாவது சிக்கன்னா கோழிக்கறி அப்பறம் நீங்க எல்லாமே செஞ்சி முடிச்சதுக்குப்புறம் சாப்பாடு வெந்ததுக் அப்புறம் இந்த மசாலல்லாம் போட்டு கிண்டி வெளிய எடுப்பீங்க இது வந்து கறி எல்லாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு செஞ்சி கறிய போட்டு பெரட்டி தண்ணிய கொதிக்க வச்சி சாப்பாடு போட்டுகிறிங்க அவ்ளோதான் சாம்பார் சாதத்துக்கும் பிரியாணிக்கும் இவ்ளோ தான் வித்தியாசம் என்ன அ து சைவம் இது அசைவம் மத்தபடி வேற ஒரு வித்தியாசமும் கெடையாது அதுக்கு ஒரு பிரியர் இருக்காங்கன்னா இதுக்கு ஒரு பிரியர் இருப்பாங்க அந்த வகையில நானும் ஒருத்தேன் அவ்ளோதான் மத்தபடி இதுல ச இதுல சத்து இருக்கு இதுல வந்து புரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸு விட்டமின் இருக்கு அப்டின்னுல்லா இதுல எதுவுமே கெடையாது சும்மா அது ஒரு டேஸ்ட் அவ்ளோதான் அதுல நான்வெஜ்ஜோட அதுல வந்து காய்கறியோட எசன்ஸ் எறங்குது இதுல வந்து சிக்கன்ல இருக்க ஒரு எசன்ஸ் எறங்குது அவ்ளோதான் வித்தியாசமே தாண்டி வேற ஒண்ணும் இல்ல அதுன எனக்கு இது புடிச்சிருக்கு அவ்ளோதான் மத்தபடி பிரியாணி புடிக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் அப்டின்ல்லாம் தேவ இல்ல அதுயில்லாம அது சாப்ட்டு ஒரு மாரி ரொம்ப பழகிடுச்சா அது நாக்குலயும் ருசி நிக்குது அது ஆ எ என்னால அத தவிர்க்க முடியில சில விஷியங்கள இப்ப டீ எப்படி தவிர்க தோ அந்த மாரி பிரியாணி என்னால தவிர்க்க முடியில
ஓகே ஓகேங்க ஒரே என்ன சொல்றது ஆ பிரியாணி வந்து சாம்பார் கூட வச்சி அதுவும் ரெசிப்பி மொத கொண்டு குடுத்து இவ்வளோ டக்குன்னு முடிச்சிட்டீங்க ஆ நீங்க ரெசிப்பிய ஒ ன்னா சொல்லும் போது தான் எனக்கு ஆச் சிரியமா இருந்துச்சி இப் போ ஆ நான் வந்து எனக்கு எதாச்சி தி இப்ப நான் நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன் எனக்கு எதாவது சமைக் க வரல இல்ல புதுசா எதாவது சமைக்கணும் அப்டின்னா எங்க அம்மாக் கால் பண்ணுவன் எங்க அம்மாக் கால் பண்ணி ஏ அந்தரா ஆ இப்போ ஒரு செரி நார்மலா சாம்பாரே வைக்கணும் அப்டின்னா எங்க அம்மா அப்டே ஒன் பை ஒன்னா சொல்லுவாங்க அடுத்து இது போடணும் அது போடணும் அப்டின் சொல்றப்ப எனக்கு டக்குனு மறந்துரு நா எல்லா சேரி செறினு கேட்டுட்டு கடைசியா ஒரு டைமு நா சொல்லி பாக்கறப்போ எதாவது விட்டுட்டனா எங்க அம்மா சொ சொல்லுவாங்க ஆனா பரவால்ல இவ்ளோ ஆடரா கரெக்டா சொல்றீங்க சமைக்கவு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆமா சமைக்கவு புடிக்குந்தா அது சும்மா தனியா இருந்தப்போ சமச்சு பழகிட்டது நா ஒரு ரெண்ட வருஷோ வெளியூர்ல வேல பாத்துட் இருந்த அங்க வந்து ஹாஸ்டலுக்கு நாங்க வஸ் வெச்சு கேட்ருந்தோ ஹாஸ்ட்டல்ல கேட்டப்போ கொறஞ்ச பட்சோ ஆறு பேர் தங்குறதுக்கே ஆறாயிரத்து ஐநூருபானாங்க அது இல்லாம வந்து மெயின்டெனஸ்க்கு தனியா காசு குடுக்கணுமா அ அப்புறோ வேற என்ன சொன்னாங்க அ கரண்ட்டு பில்லுக்கு தனியா காசு குடுக்கணு நூரூபா அப்டின்னாங்க கூட்டி கழுச்சு பாத்தா எப்டியு இதுவே ஆய ஆறாயிரத்தி ஏழ் நூறு ஏழ்நூத்து அம்பது கிட் கிட்டத்தட்ட ஏழாயிரோ வந்துருது வெச்சுகோங்கள அ அது இல்லாம நா வீட்டுக்கு அனுப் பணு காசு அப்புறோ பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறோ எங்கயாச்சு இப்போ அங்க இருப்போ சனிக்கெழம ஞாயித்துக்கெழமனா எங்கயாச்சு வெளிய போணுன் தோணு அந்த மாரிலா செல விஷ்யங்கள்லா இருக்குல்ல அதெல்லா பாக்கணு அ அப்டி பாக்குறப்போ நாங்க பச நா ஒரு ஒரு மாசோ அப்டி ஹாஸ்ட்டல்ல தங்குன அது கட்டுப்படி ஆவுல அப்புறோ நாங்க என்ன பண்ணோ ஒரு நாலஞ்சு பசங்க இந்த மாரி வெளியூர்ல இருந்து வந்து வேல செய்ற பசங்க எல்லா ஒரு நறையா பேர் இருக்காங்க ங்க ஆனா ஆல்ரெடி அவங்கல்லா அவங்க அவங்களுக் குனு ஒரு கூட்டணி இருக்காங்க அவங்க கூட சேந்து அப்டியே சேந்தாப்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்கிட்டாங்க எனக்கு அப்டி யாருமே கெடைக்கல சோ அப்புறோ நா என்ன பண்ண ஒரு ஒன்ற மாசோ போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமே போயிடுச் சு நெனைக்கிற ஆமா ரெண்டு மாசமே போயிருச் ஒரு மாசோ முடுஞ்ச கையோடயே பேச ஆம்பிச்சோ ஒரு நாலஞ்சு பசங்கள்ட சேந்து அவங்களு இந்த மாரி ஆம்மா ஆ கஷ்டமா இருக்கு சம்பளத்துக்கு ஏத்த மாரி இது பண்ண முடில அப்டின்னாங்க அப்புறோ நாங்க என்ன பண்ணோ சேரி ஒரு வீடு பாத்தர்லா கொஞ்சோ தள்ளி பாத்தாலு வார் கம்மியா பாக்கலா அப்டின் சொல்ட்டுதா அப்புறோம் பாத்தோ ஒரு ஆறு பேர் சேந்து நாங்க கூட்டு வெச்சுருந்தோ ஒரு ஆறு பேர் சேந்தாப்ல ஒரு வீடு தேடிட்டு இருந்தோ வீடு தேனப்போ அப்புறோ ஒரு டூ பிஹெச்கே வீடு கெடைச்சுது எங்களுக்கு பன்னெண்டாயிரூபாய்க்கு அது ரொம்ப அதுஸ் ச்சதா எங்களுக்ஸ் போனா அதுவு ஆனா மாடி ரெண்டாவது மாடி வீடு பட் பரவால்ல எங்களுக்கு ஒண்ணு பிரச்சன இல்ல போயிட்டு வரறதுல ஆ பன்னெண்டாயிரோ இல்லல்ல பதிமுணாயிரோ நனைக்கிறே வாடக ஆமா பதிமூணாயிரோ அப்பறோ ஆறு பேரு எவ்வளோ ஷேர் போட்ரது அப்டின்னுலா யோசிச்சு பேசிட்டு இருந்தோ அப்பறோ பாத்தீங்கன்னா தலைக்கு மூணாயிரோ போற மாதிரி இருந்த்ச்சு ஆ மூணாயிர ரூபா மூணாயிரத்தி ஐநூறு ரூபான் நனைக்கிறே ஆமா தலைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபா போட்ற மாரி இருந்துச்சு தலைக்கு மூணாயிரத்தி ஐண்ணூறு போண்ணு ஓ எவ்ளோ வந்துச்சு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு அப்றோ அந்த ஐநூறுல ஒரு ஆறு சேர்த்தா எவ்ளோ மூணாயிரமா பத்தொம்பது இருபது இருபத்தி ஒண்ணு ஆ இருபத்தி ஓராயிரோ வந்துருச்சா இருவத்தோராயிரத்துல அப்டியே பதிமுணாயிரோ வாடக போயிடு பதிமூணுல அப்புறமே பாத்தீங்கன்னா எப்டியு கொறஞ்சபச்சோ ஆயிர் ரூபாக்கிட்டயே கரண்ட் பில் வந்துரு ஏன்னா டெய்லி அயன் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க அது இல்லாம ஹீட்ரு வேர யூஸ் பண்றாங்க அதனால கரண்ட் பில்லே பாத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிர்ருபா கிட் ட்ட வந்துருவ எங்களுக்கு சோ இதுல ஒரு பதினாலாயிரோ போயிருச்சுங்களா அப்புறோ நாங்க என்ன பண்ணோ உ ஆ ரூம் மாத்தறப்ப எல்லாரு ஊருக்கு போயிட்டு அவுங்க அவுங் ப்ப எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஜாமாவா எடுத்துட்டு வந்தாச்சு ஒருத்தவங்க ஒரு குக்கரு ஒரு த்தவ ஒரு வட சட்டி இன்னொருத்த வட சட்டிலே சின்ன வடசட்டி எடுத்துட்டு வந்தா அ அப்பறோ ஒரு ஒரு பையே வந் குண்டா அப்புறோ ஒரு நாலு டம்ளர் ஒரு ஜக்கு எடுத்துட்டு வந்தா ஆ அப்பறோ நா வந்து என்ன பண்னன்னா நா நாலு தட்டு அ அப்புறோ ரெண்டு பிளாஸ்டிக் தட்டு அங்க வாங்கிக்கிட்டோ நா நாலு பித்த அழுமினி தட் டு வீட்டுல இருந்துச்சு நாலு அலுமினிய தட்டு ரெண்டு கொழம்பு கரண்டி ஒரு அன்ன கரண்டி அப்பறோ ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆ நா ஒரு டம்ளர் கொண்டு போயிருந்தே ஒரு சொம்பு கொண்டு போயிருந்தே அப்பறோ இன்னொரு பையே அவங்க வீட்லேருந்து மிக்ஸி எடுத்துட்டு வந்துருந்தா மிக்ஸியு அப்றோ அவங்க வீட்ல ரெண்டு இண்டக்ஷன் இருந் சே சேஃப்டிக்கு இண்டக்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சி இண்டக்ஷன் ஒரு பையே கொண்டு வந்திருந்தான் அப்பறோ இன்னொரு பையே அவ என்ன கொண்டு வந்திருந்தா அவ அவனு ஏதோ இந்த மாரிதா ஏதோ ஜாமா செட்டு கொண்டு வந்திருந்தா இண்டக்ஷன்ல வைக்கிற மாதிரி அப்பறோ ரெண்டு பாத்ரோ பா பால் காய வைக்கிற மாரி ஒரு பாத்தரோ இந்த மாரி கொண்டு வந்திருந்தாங்க ஷேரிங் போட்டு எடுத்தோ னாங்க இந்த அதுக்கப்பறோ கேஸ் மட்டு போட்டு மொத மாசோ அப்ப மட்டு கேஸ் போட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்கு வாங்குனே எங்கள்ட ப்ரூப் கெடையாது அதனால ஆல்ரெடி அங்க எங்க ஆபிஸ்ல ஒரு அண்ணா பழக்கமா இருந்தாரு அவர் ரெண்டு சிலிண்டர் வாங்கனாப்ல அவர் ரெண்டு சிலிண்டர் கணக்குல நாங்க இன்னொரு சிலிண்டர் வாங்க சொல்லி நாங்க ரெண்டாயிரவா காசு கொடுத்தோம் நாங்க வாங்கிட்டு அப்புற மாச மாசம் நாங்க அவரு பேர்ல ரீஃபில் பண்ணிக்கிட்டோ இப்ப சிலிண்டர் தீந்துருச்சுன்ன சொல்ட்டா அவர் வீட்ல ஆல்ரெடி மொத்த மூணு சிலிண்டர் கணக்கா ஒண்ணு எங்க ரூம்ல இருக்கு இன்னொன்னு வந்து அவரு அவுங்க வீட்ல ரெண்டு வச்சிருக்கறார இந்த மாரி ஒன்னு தீர்ந்துச்சுனா அவர்ட்ட சொல்லுவோ அவரு கொண்டு வந்து போட்டுட்டு போய்ருவாப்ல லா ஆ இப்டி நாங்க அவரூ ஃபில் பண்ணிக்கிட்டோ சோ பதிமூணாயிர வாடக ஆயிர ரூபா கரண்ட் பில்லு ஆ சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரு அவ் ஆனா அரிசி மட்டு மாச ஒரு மூட்ட வந்துரு ஆ அரிசி மட்டுமே ஆயிரத்தி எழுநூறு ரூவா கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரூவா வச்சுக்கோங்களேன் பதினாலா பதினஞ்சு பதினாறு காய்கறி ஆ ஆமா ஆறு பேரு ஆ ஏனாப் மூணு வேளயு சாப்பாடு ஆகிட்டுதா இருப்போ ஏனா எங்கள்ட்ட பிரிட்ஜ் கெடையாதுல்ல அதனால மாவு வாங்கறதுக்கோ இந்த மாரில்லா எங்களுக்கு இதே இருக்காது அன்ன அன்னைக்கே காய்கறி காய்கறிக்கு ஒரு ரெண்டாயிரத்த ஐநூறுூவ கிட்ட வந்துரு ரெண்டாயித் ஐநூறு மூணாயிர இதுவே. பா இ ஆல்ரெடி ஒரு பதினாலு சொன்னனா அரிசிக்கு ஒரு பதினாறு இது ஒரு மூணா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்புற ஞாத்துக்கிழமைனா கம்பல்சரி சிக்கன் எடுத்துருவோ நாங்க அது அதா. எட் முந்நூத்தம்பது ரூவா வச்சுக்கோங்களேன் இல்ல சிக்கன் மட்டு சிக்கனுக்கு மட்டு மட்டுமே நாங்க ஆயிரத் ஐநூறுவா செலவு பண்ணுவோ அதுல்லாம மாச கைாசு போட்டு எடுப்போ ஆயிரத் ஐநூறு ரெண்டாயிரவா கூட செலவாயிரு ஏனா சிக்கன் நாங்க ஒரு ஆறு பேர்த்துக்கு இதென்ன வீடா சும்மா பசங்க தானே ஜாலிய சாப்டுவாங்கே அதனால எப்டியு ஆறு பேத்துக்கு ரெண்டு கிலோ சிக்கன்னு எடுப்போ நாங்க அந்த ரெண்டு கிலோ சிக்கன்னு இல்லாம அந்த சி க்கன் காலு இதெல்லா தனியா வேற வாங்குவோ நாங்க அது ஃப்ரீயா அப்டியே கேட்டு போட்டு வாங்கிட்டு வந்துருவோ நாங்க அப்டி இப்டின்னு பாத்தா அதுவே ரெண்டே கால் கிலோ ரெண்டரை கிலோ கிட்ட இருக்கு போட்டு நல்லா சமப்போ இப்போ ஒரு பெரிய அண்டா அப்போணு நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்புற வாங்கியாச்சு ஒரு அந்த மூணுபடி வ ட்ட அஞ்சுபடி வட்டான் இருக் அந்த மாரி ஒண்ணு வாங்கியாச்சு நாங்க அது அப்டியே ஒரு ஜாலியா போவ் அதனால இது ஒரு ஆல்ரெடி பதினாலு பதுனஞ்சு பதினாறு இது ஒரு மூணா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அப்புறோ சிக்கனு அப்டியே இருவ இரு இப்டியே போயிடுச்சு ஆனா நாங்க ஒரு தலைக்கு நாலாயிரோ போட்டோ அப்டின்னா இருவத்து நாலாயிரோ சூப்பரா செலவு பண்லா நாங்க அப்புடித்தா நாங்க அடுத்து யோசுச்சு அப்புறோ நா அப்புறோ எனக்கு வேல எல்லா பாக்க கரட்டா இருஞ்சு அப்புறோ பசிங்களா அவங்களுக்குள்ள ஷேரிங் போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன பன்ட்டாரு கம்மி வெளைல செகண்டுல போயிட்டு ஒரு பிரிட்ஜு எடுத்துட்டு வன்ட்டாரு பல்லாவரோ சந்தையில போயிட்டு ஆ அப்டியே யே போச்சு அப்புறோ அது ஒரு மூணாயிரூவாயிக்கு பிரிட்ஜு வாங்கி வெச்சாங்கே
சேரி சேரிங்க சமையல் சமைக்குறத பத்தி சாப்புறத பத்தி பேசுனா டைம் போறதே தெரி
அதா அதா அதா
கு கொஞ்சோ வேல இருக்கு நா அத மட்டு முடுச்சுட்டு வன்ட்டு ஒரு அஞ்சே நிம்ஷோ மட்டு வெயிட் பண்ணுங்க நா மறுபடியு உங்களுக்கு வந்து கால்
ஆ சேரி ஓகே ஓகே கூப்புடுங்க
ஓகேங்க